ஹலோ என்ன பண்றீங்க
சும்மாதா மம்மீ நீங்க
ம் ம் நாங்ளு சும்மாதா இருக்குரோம்பா ஃப்ரீதா, ஊர்லருந்து வந்தாச்சா, ஆ சாப்டாச்சு பா
இன்னிக்கிதா மம்மீ வந்தே
சரி சரி
உம் ஆமா மம்மீ நாள் நாளு லீவுங்க அ ம் மத்தியானோ கெழம்பி ஆமா மீ த்ரீ வீக் ஒருக்கா லீவ் விடுவாங்க மீ.
ஆஹ்ஹா எவ்ளோ நாள் லீவு?
போ போர் டேஸ் மம்மி
சரி சரி
ம்
ஏதோ ஒரு ஃபோர் டேஸ்சு கொஞ்சம் வந்துட் போனா மைண்டு ரிலாக்ஸ்ஸாகும்.
உம் ஆமா
க்ளாஸ்லா எப்டி போயிட்ருக்குது?
க்ளாஸ்லா நல்லா போது மம்மி கரண்ட் பேர் மட்டும் போயிட்ருக்குங்க, டே வீக்லி டேஸ்ட்லா இருக்கு மம்மி
உம்
எக்ஸாம் டேட்டு எப்போ சொல்றாங்கன்னு தெரியலிங்க.
உம்
உம்
எக்ஸாம் எப்ப வருனு எதாவது சொல்லிருக்காங்ளா? எசிம்ல இங்க எதும் ஐடியா இல்ல யாருக்குமே.
ஆஹ் ஆமா உ நீ எப்ப வரப்போர வீட்ல நீங்க
கால்பர் பண்ணிருவாங்க சீக்கிரமானுதா சொல்லிட்ருக்காங்க
ஆஹ் அதான் பேச்சுவார்த்த போயிட்டுருக்குங்க பண் தேவையில்ல.
அதான்
முஹும்
அப்டியே படிச்சுிட்டே இருங்க படிச்சதெல்லாம் ரீகால் பண்ணிட்டேருங்க திடீர்னு கால்ப பண்ணாங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் கேப் தான் நமக்கு கிடைக்கும்
ஆஹ் ஆமாமா
எங்களுதும் பயங்கர பிஸியா போயிட்டு இருக்குது
உம்
நாளைக்கு ஏதோ ஒரு மீட்டிங் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க
சரி சரி சரி
எவ்வளோ பாஸ்ட்டா சிலபஸ் முடிக்கணும் அப்படின்ட்டுடிஷ் எக்கஷன் பண்ணனும் அப்படின்ட்டு என்னாஎல்லாருமே வெயிட் வைட்டிகல இருக்காம எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எக்ஸாம்க்காக
சேரி
அப்றம்பா வீட்ல எல்லாரு என்ன வண்றாங்க
உம் எல்லா தூங்கிடாங்கங்க
சேர் ச
உம்
தம்பி ஹாஸ்டலுக்கு போயிட்டானா இங்கதா இருக்கானா
இல்லண்ணி இவ உன்னோரு வியு மூண் நாள் இருப்பாங்க அப்பற போயிருவாங்க
ஓ செரி செ கிளாஸ் எல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா
ஆஹ் ஆமாங்கண்ணி கிளாஸ் போயிட்டுதா வந்தானாமா
உம்
உம் தொன்னி அப்பற ஹாஸ்டல் போய்றதாங்க
உம் அவர் சண்டே கூட விட மாட்டாங்களா வே
ஆ சண்டே கூட இல்லங்க அங்கேயேதா இருக்காங்க நம்ம வேணா போய் பாத்துக்லா
இ விட மாட்டாங்களா
ஆஹ் ஆமாங்க
உம் இன்னைலருந்து படிக்கிற ச்சுருவாங்க சண்டேவு ஃபுல்லா கிளாஸு அங்கே கொஞ்ச ரிலாக்ஸ் பண்ண கேம்ஸ் வெச்சுருவா
அ இல்ல மேம் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரு இருக்காங்களா மேம் அதனால எந்த பிரச்சனையு இல்லைங்க
தெந்துக்கு ஆஹ் அலன்த்தா தொந்தரவு இல்ல
உம்
ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பழகிட்டா அங்க போணு
ஆ ஆமாங்
அப்டிதா இருக்கணு எங்க போனாலு டக்குன்னு அடாப்ட் ஆயிக்கனு இல்லனா கஷ்டமா இருக்கு இந்த நாலு நாள் லீவ்ல என்ன பண்ண போறீங்க எங்காது போற மாரி பிளானா
எல்லாமே உம் உம் இன்னைக்கு தோட்த்துல எது வேல இல்ல திங்கெழம ஒர்க் இருக்கு இனி தோட்டத்துல
ஆஹ்
புதங்கெழம போவோமே ஆஹ் திங்கள் செவ்வாய் ரெண்ட் நாளுமே வேல இருக்கு
உம்
நாளைக்கு ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறோங் இது உப்பு மூட்டையலா வருங் தோட்டத்துக்கு போயி எறக்கி வெக்கணு
ம்
அப்புறோ இது கத்திரிக்கா செடிக்கு மருந்து அடிக்கணுங் அண்ணி
ம்
இன்னு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லா இன்னு நெறயா இருக்குங்க
உம் மஞ்சள் போட்டீங்ளா
மஞ்சள் வெட்டியாசு மம்மி முடிஞ்ச்சுங்க
இப்ப மறுபடியு நடவு போட்டுட்டு இருக்கறாங்ளா இந்த மாசோ
உம் இது நம்ம இந்த வருஷொ மஞ்சள் வந்துட்டு வேற வயலுங்க அது இப்பதா ரெடி பண்ணி வச்சிருக்கு
ஆ
அனப்புலா போட்டுண்ணி ஒலவோட்டி ரெடி பண்ணி வச்சிக்கிறோம்ங்க
சேர் சேர் லேட்டாகுமா
இந்த மந்த்ல
ம்
ம் அண்ணி
ஒரு சில தோட்டத்துக்குலா இப்வே போட்டு முடிச்சுட்டோன் பேசிட்ருந்தாங்க
ஆ போட்டுங் நெறையா தோட்டத்
ம் ஃபஸ்ட் பட்டமே ஓட்றாங்லா போட்டாங்ளாட்ருக்குது
எல்லாமே அதுக்கு இதுக்கு ஒரு டூ மந்த்ஸ்ஸு ஒன் மந்த்
டுவிக் டிஃப்ரென்ட் வரு அது போன வாரொ நல்லா மழை இருந்தது னால
ம்
நில்த்திலே நல்ல ஒலவோட்டி வச்சிட்டு எலா
நம்ளது ஒலவுல ஓட் டீசுனி மஞ்சள் போட்றக்கு மட்டூ ஆளு கெடைக்கலியே ஆஹ்
ஒழவு விட்டுறக்குலா என்ன ட்ராக்டர் கூப்டுக்குறீங்களா இல்ல உன்
ட்ரக்டர் தாங் ஆ ட்ரக்டர் தாங் மேம்
இப்பல்லா மாட்டு ஒழவுக்கெல்லா ம் கெடைக்கிறது இல்லல்ல
ஆ இல்லைங்க அது ஆழோ போகாதுங்க
ம்
உம்
ட்ரக்ட்ரு அவ்ளோதா ஃபாஸ்டா முடிச்சுடுவாங்க வேல சர் ஸ்ட்
இது டைமிங் கணக்கு தானங்க ஒன் ஆர் டு அண்ட் ஆஃப் அவர்லேய முடிச்சுருங்க
உம்
உம்
டைம் கணக்கு தா உங்களுக்கு பேமெண்
ஆ ஆமாமா ஒரு மணி நேரத் துக்கு மூணாயிரோ நாலாயிரோ ஐயாயிரோ அது மாரிங்க
ம் ம்
ம்
இப்ப என்ன போட்டுருக்றீங்க தோட்டத்துல
ம் கரும்பு இருக்குதுங்கா கரும்பு உனிமேல தா வெட்டாகூ
ம்
அப்றோ நீபோ பூக்கோசுங்க
ம்
கத்திரிக்காயி
செரி செரி
அப்புறம் ம் மொளகா போடலான்ட்டுருந்தேங்க அப்றோ மொளகா ரேட் டில்லைங்க அத்னால அது போட்
சரவெடியா ஆயிட்ருக்குது அட்டுக்குது
ஆ மொட்டுக்கோசூ ரேட்டு கம்மி பா இப்போ வந்துட் ரேட்டு குதுங்க
ஓஹோ ஹ்ம்
பதினோரூவா பதினஞ்சு ரூவா ஆ அதாம அது பீக் ரேட்டுங்க
எப்டி அது
ஆ அதாவ் நீ ஆ ஒரு ரூவாய்கு போன காலோ விட்டு இப்ப பதினஞ்சு ரூவாய்க்கு போகுதுங்க
ம் ம்
எப்டிப் புரியல
ம்ச்
இன்னும் மூணு டூ நாலு டன்னு எடுக்கலாமே நாலு டன்னுக்கு மேலேயே எடுத்துட்டு வர மண்ணை பொறுத்து
புல்லாவே வெயிட் போட்டுக்குவாங்க இல்லையா ஓ பீஸ் கணக்கு மாதிரி எல்லாம் தெரியாது வெயிட்பண்ணு
ஆஹ் வீட்டு கணக்கு தான் கம்மி அதுவும் கம்மி இப்போ ஒரு டைம் கட்டுறாங்கன்னா ம்க் ஹாம் அந்த டைம் இப்போ இன்னைக்கு வெட்டுறமமி அதுல கரெக்ட்டானது மட்டும் வட்டிக்குவாங்கி ஒரு பத்து சாக்கு இருவது சாக்கு
உம்
அதுவே ஒரு டன் பக்கம் வந்துருங்க அப்புற உம்ம்
ஒரு ரெண்டு நாள் மூண் நாள் கேப் விட்டு தண்ணி பாச்சு ஏதாவது உரங்கிறம் போட்டுட்டு பட் புரியல
ஆ இல்லங்கையா அந்த வெட்றடைம்ல உறம் போடமாட்டாங்க மம்மி தண்ணி அதிகமா விட மாட்டாங்க
ஓக்
வேற
தண்ணி ஜாஸ்தி இருந்தா அழிதல் வந்துரும்
ஆஹ் ஆமா அப்புறம் இன்னொன்னு இன்னொன்னு இன்ன ச் மழை பேஞ்சு நல்லா பேஞ்சோனமே உள்ள புழுவர ஆரம்பிச்சிருங்க அது ஒரு ரிஸ்கு முட்டைகோசுல
ஆமா அது புழு புடிச்சிருச்சின்னா
அவ்ளவுதான் இனியா அது ஆகவே ஆகாதுங்க மருந்து அடிச்சாலும் கோசுக்கு உள்ள போயிருக்கும்
உள்ள போறதுனால மருந்து போகாது இப்ப காலிபிளவருக்கு ஒரு கோசுக்கு நிறைய மருந்து அடிக்கணுமா
ஆஹ் ஆமா மேம் பூக்கோசுக்கு மெயின்டன்ஸ் ரொம்ப அதிகம் மேம்
அழாதுதான் முட்டக்கோசோட ஜாஸ்தி உம் அதனாலதான் நிறைய பேர் முட்டைக்கோசு முட்டக்கோசு இப்பல்லாம் பூக்க ஆரம்பச்சிடுச்சு
ஆமா மேம் ஆமா ரேட் அதிகம் மேம் இப்போ ஒரு ஏக்க மம்மி எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு ஓலச்சரூவா செலவு பண்ணா மம்மி மூணு லட்சருவா எடுக்கலாங்க
அதான் அதான் ஒரு மூணு மாசம் வருமா அதுக்கு கேடுக்காலோ அதுக்கு டியூரேஷன் எவ்ளோ ஒரு மூணு மாசம் எடுத்துக்குமா
ஆஹ் ஆயிரு
மூணு மாசம் உம் ஆனா ஷார்ட் பீரியட் ல நல்ல வருமானம் எடுத்து
ஆஹ் ஆன ப்ராப்பரா மெயின்டென் பண்ணுங்க
உம்
மெயண்ட ரேட்டே போ போட்டகாஸ்வராது உம்
நம்ம ஊருக்கு வர்ற வழியில அங்க அந்த கோயில் தோ பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல போட்டிருக்கறாங்க
இ இந்த டைமுமே நெறைய தொடல் போடு அ ரேட்ட பாத்து
ஆமா அது எப்டியு நல்ல சேல் ஆயிரும்
ஆஹ் ஆமா மம்மி ஏனா மம்மி அதிகமா இந்த ஹோட்டலு அதுக்குதா போறது இந்த சில்லி எல்லா போடுறாங்களா மம்மி ஆஹ் அதனாலதா அது பீக்ல இருக்கறது எப்பமே
உம்
எப்டியோ இப்பலா கல்யாணம் விருந்துகள்லயோ சில்லி போடுறாங்க வெஜ்க்கு ஆமாம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு போடுற ஐட்டம் நான்வெஜ்ஜு போடுற நிகழ்ச்சிகள்லயுமே வெஜ்ஜுன்னு தனியாவே ஒரு சிலர் சாப்டாதங்க
உம் அப்புறம் இன்னொன்னு மம்மி ம் இது அப்புறம் குருமாக்கல போது மம்மி
உம் உம்
வெஜ் குருமால போடும்போது இது உள்ள
உள்ள போடுவாங்க அதனால ஒரு நல்ல செயல் எப்பவுமே இருக்கும் அதுக்கு
உம் ஆமா அதுல ஒன்னே ஒண்ணு என்ன மம்மி அந்த எல வந்து காய உடக்கூடாதுங்க தண்ணி கரெக்டா விடணும் அப்புற வம் மருந்து வந்துட்டு இப்போ மாசத்துக்கு ரெண்டு டைம் மருந்தடிக்கணும்
மருந்து ரேட்டு எல்லாம் பயங்கரமா ஏறி ச இப்ப ஒரு டைம் மறந்து அடிக்கிறா மாமி எப்படி பார்த்தாலும் பதினஞ்சாயிர ரூபாய்க் கீ மருந்து வாங்னாங்க
உம்
உஹ்
கத்திரிக்காவுக்கும் நிறைய உரம் போடணமா
ஆஹ் ஆமா மருங்தூத மாமி நிறைய அடிக்கணும் பஸ்ட என்னோ கத்திரிக்கா நாத்து அதுக்கப்புறம் கத்திரி செடி நல்லா இது வறக்கும் முன்னையே ஒரு மருந்தடிக்கணும் அப்பறோ ஒரு ரெண்டு அடி மூணடி வந்ததுக்கப்றோ மாமி ஆஹ் அனுப் புழுவெல்லா இருக்குங்க மேல அதுக்கு மட்
உம் எந்த கத்திரிக்கா போட்ருக்கீங்க இல்ல நெறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல எந்த கத்திரிக்கா போட்ருக்கீங்க செரி செரி ஆஹ் ஆஹ் பப்பிள் கலரா
அப்பறோ மாமி பூ வந்ததுக்கப்பறோ மாமி நல்லா பூ எல்லா உழுகாமிக்கிறக்கு ஒரு மருந்து அடிக்கணுங் அப்பறோ மொத பொறிச்சதுக்கப்பறோ மாமி
உம்
ரெண்டாவ் தோட்டத்துக்கு நல்லா பூ வரக்காக மருந்தடிக்கணு மாமி
உம்
உழுகாமிக்கருக்குங்க அப்பறோ ஆஹ் காய் பொறிச்சு மாமி அடுத்தது காய்ல புழு இருக் கா பாத்துக்கோங்மி புழுவுக்கு மருந்து அடிக்கணுங்க
செரிப்பா நல்லா மெய்ன்டன் பண்ணுங்க நல்ல ஒரு இன்கம் எடுங்க ம் செரி டைம் இருந் தா வாங்க வீட்டுக்கு செரி செரிப்பா வெக்கறே ஆஹ்